ஹலோ கேக்குதா
கேக்கு இருக்கா உங்க கேக்குமா
ஹலோ
என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதாக்கா உங்களுக்கு
ஆ கேக்குதுப்பா சொல்லுப்பா நல்லா இருக்கிங்களாப்பா
ஆ நல்லா இருக்கேன்க்கா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கீங்கே வீட்டுலல்லாரும் நல்ல இருக்கு சாப்பா ஆ சாப்பாடுள்ளாம் முடிச்சிருச்சி ஆ சாப்பாடு முடிஞ்சிச்சுமா நான் இன்னைக்கி காலையில தோசை ஊத்தினேன்ப்பா தோசை ஊத்தி புள்ளேயலுக்கு கொடுத்துட்டு நானு சாப்பு மத்தியான சமையல் ஒரு பதினோரு மணி போல பண்ணலாம்னு ஐடியாலா இருக்கு
உம் சொல்லுங்கம்மா
நீங்களே சமைச்சிப்பீங்களா அக்கா
ஆமா நான் தான் சமைப்பேன் வீட்டுல ம்
சேரி சேரிக்கா இல்ல எனக்கு சமையல் தெரியாது அதனாலதான்
அப்டியா எனக்கு ரெண்டு புள்ள பசங்க இருக்காங்க பிள்ளைங்க அப்புற அவங்களுக்கு சமைக்கனும்ல கவுஸ் ஓய்ஷ நான் தான் வீட்டுல எல்லாம் வேலையையும் கத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சமையல் யூடியூப் பார்த்தாதே சூப்பரா கத்துக்கலாமே ஏன் நீங்க ட்ரை பண்ணலையா
பிரைப் பண் பண்ணிருக்கேகா பட் ஆனா நல்லா வந்ததில் அதனால திரும்ப ட்ரை பண்றதா ஐடியாவே இல்ல எனக்கு
எதுவுமே ஃப்ஸ்ட் நல்லா வராது போக போகதான் ட்ரை பண்ண பண்ணாதான் நல்லா வரும் உடனே எதுவுமே கிடைச்சிறாதுல நம்மளுக்கு பண்ணி பண்ணி பாருங்க நான அப்படித்தான் சமையல் கத்துக்கிட்டேன் யாரும் சொல்லிக் கொடுக்கல எல்லாம் யூடியூப் பார்த்துதான் கத்துக்கிட்டா ஃப்பஸ்ட் நல்லாவே இல்ல அப்புற அப்புறம் போக போக செட் ஆயிருச்சு அது மாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க எது வராதுன்னு ஒண்ணு இருக்கா நம்மளுக்கு
அப்டி இல்லகா நான் ட்ரை பண்ண மாட்டேக்கிறேன் அவ்வளதான்
ஓ சமைச்சு குடுக்க ஆள் இருக்கா போல அப்ப ஆ
ஆ அமாக்கா பாட்டி இருக்காங்க அதுலேது தெடி பண்ணிட்டு இருக்கேன் படிச்சிட்டு இருக்கேன்னா அதனால எனக்கும் டைம் கிடைக்காது எப்பயும்
ஓகே ஓகே அப்ப ஓகே கத்துக்க டைம் இருக்கு எங்களுக்கு அப்படி இல்லமா பசங்களுக்கு சமைச்சே ஆகணும்ல ம்
சேரி சேரிகா எங்கயும் வெளிய லாம் போலியேக்கா
இல்ல பிள்ளைகளுக்கே இன்னைக்கு இன்னைக்கு மூன் இப்பதான் லீவ் விட்டுருக்காங்க அதுல்லாம் டியூஷன் இதெல்லாம் இருக்குது எல்லா மே மாசம் டூர் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்பதான்ஹ இது ஒர்க ஓடிக்கிட்டு இருக்கு இனிமேங்கிட்டு போறது
சேரி சேரிகா ஸ்கூல எல்லாம் ஓபன் பண்ணதுனால
ஒ நான எங்களுக்கு போக முடியாது ஆமா நாங்க இது வருஷத்துல ஒரு நாள் போயிருவோம் மே மாசம் வெளியூர் எங்கயாவது டூர் மாரி வெக்கேஷன் போயிட்டு வருவேம் ம் அவ்வளோதான் அதோட அடுத்த வருஷம் தான் ம்
யனேக்டே நீ வீட்டாக அது வெறும் அஞ்சு நாள் பத்து நாள் ஆனா அந்த அஞ்சு நாள் பத்து நாளுக்கும் ஏதாச்சும் வேலை கொடுத்து ருவாங்க அதனால வெளியில எங்கயுமே
வெளியில எங்கயும் போகமாட்டிய சேரி சேரி ம் இந்த காலேஜ் படிக்கிற நல்ல ஆசை சு காலேஜ் படிச்சா நல்லா ஊர் சுத்தலாம்ங நீங்க என்ன வீட்டுக்குள்ளே இருக்குறீங்கிறீங்களே ம்
அப்டிலாம் இல்லைக்கா அது வந்து சுத்துறவங்க சுத்துவாங்கக்கா எங்கெல்லாம் அப்டிலாம் இல்ல காலேஜ் போனா வீடு வீடு விட்டா காலேஜ் இடி இது ரெண்டு மட்டும்தான்
சேரி சேரி உங்க உள்ளூருக்குள்ளே படிக்கிறீங்களாப்பா
ஆஹ் ஆமாகா இங்க எங்க ஊர்லே தான் காலேஜ் இருக்கு
சேர் சேரி என்ன மேஜருமா நீங்க
புரிலகா
என்ன இ இ மேஜர்னு என்ன கோர்ஸ் எடுடுத்திருக்கே
யு ஜி படிச்சிட் ஆ
யூ ஜியா சேரி சேரி சேரி சேரி
படிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஏதாச்சு கவுர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதலா அப்டின்டு இருக்கேங்கா
ஓகேமா ஓகேமா நல்ல எண்ணம் பாராட்டுக்கள் அத மெயின்டைன் பண்ணுங்க அது ஒன்னுதா அந்த கவர்மெண்ட் வேல கெடச்சுச்னா நம்ம வாட்டு இருக்லா லைஃப் லாங்கு
ஆமாகா வேற எதா கு வேலையா இருந்தா டெம்பர்வரியா குடுப்பானுங்க அது எப்ப போகணுன் தெரியாது நம்ள விட் டு கவர்மெண்ட் வேலயா இருந்தா நம்ளுக்கு எந்த பிரச்
எந்த பிரச்சனை யாமா ஆமா நம்மளே ராஜி எழுதிருங்க கண்டிப்பா நீங்களே இப்ப பிரெஷ்ஷா எழுதுனீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கலா நாங்கள்லா எழுதி எழுதி ஒன்னுமே கெடைக்கல அப்டியே உக்காந்துட்டோ போர் அடிச்சு போச்சு நம்ம புள்ளைலையாவது எழுத சொல்லோணு நீங்களா பிரெஷ் கேண்டிடேட்டு எழுதி எப்டியாவது வாங்கிர்லா ம்
அது இந்த மாறி சிட்டுவேஷன்ல ஈஸியா ஒர்க் கெடைச்சிருன் சொல்றாங்க அனால பிரிப்பேர் பண்ணிட் இருக்கேங்கா
கண்டிப்பா அப்பா பண்ணுங்கப்பா என்னோடய வாழ்த்துக்கள் ஆசிர்வாதங்கள்
அதங்க்கா இப்ப எழுதலாமா இல்ல டிகிரி முடிச்சிட்டு எழுதலாம் மா அந்த மாரி டவுட்ஸ் போயிட்டு இருக்குங்கா
ஒன்னு பிரச்சன இல்ல மா நீ எழுத எழுத எழுத கெடைக்கு உனக்கு வாய்ப்புகள் ஃபஸ்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு மிட்டம்ல எல்லாரு எல்லா ஒடியாந்துருன்னு வண்ண முடியாது எது ஃபர்ஸ்ட் எழுதுனீங்களா
வந்து எழுதுறதா இருந்தா நானு டுவல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டே கா அத வச்சு எழுதலாமா இல்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ட்டு சர்டிபிகேட் டிகிரி சர்டி கேட்டோட எழுதுனா இன்னு பெரிய வேல கெடைக்கு அப்டின் சொல்றாங்க
அது ஒ அதுவோ நீ அப்டி சொல்லுவாங்கம்மா ஆனா எ எப்டி என்னோட ஐடியா என்னன்னா நீ இப்ப இ இப்பவே எழுதுடின்னு வச்சுக்கவே உனக்கு சின்ன வயசுலே போஸ்டிங் வாங்கலா போக போக பெரிய பொ போஸ்ட்டிங்கா கெடச்சிரு என்ன வருஷங்கள் போக போக அது ம் அதனால உங்ளுக்கு இப்பவே ட்ரை பண்ணியன்னா ஓ ஒரு ஒரு ஓ எக்ஸாம பத்தி நீங்க தெரிஞ்சுகலாம்ல ஃபர்ஸ்ட் இப்டி இருக்கா அப்டினி போனோனே நீ டிகிரி முடிச் போனாலுமே உங்களுக் கீழே வர்ற சீனியாரிட்டி நெறய வந்துரு நீங்க டிலே பண்ணாம எழுத எழுத உங்ளுக்கு பிராக்டிஸ் வரு அதனால நீங்க பண்ணிருங்க
இத்தன அட்டம்டுனு தா எழுதணுமா இல்ல நம்ம போக போக எழுதி
அஹ அப்டி இல்ல நம்ம நம்ம நம்மளோட இஷ்டோ நம்ம அது போக போக எழுதிகிட்டே போகலா ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம பாசாகுற வர எழுதலா ஆ எனகுல்லா இப்ப நாப்பத்நாலு வயசு நா நாப்பது வயசு வர எழுதிகிட்டே இருந்தே ஒன்னு செட்டாகல நீயு அது கு கோர்ஸ் இருக்குப்பா ஆனா நீங்க அதே வேலையா பாக்கணும்பா பாத்தியென்னா பிக்கப் பண்ணிர்லா நாங்க அப்படி இல்லைல்ல கொழந்தையில பாக்கணு எங்க வீட்ட பாக்கணு நம்ம நம்ம புக் எடுத்துட்டு உக்காந்தா
ஒரு நா மார்னிங் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் இப்டிதான்கா ஸ்டெடி
ஏமா கிளாஸ் ஏதா இருக்குமேமா பண்ணலாம்ல க அவிங்க நல்லா நல்லா யூடியூப்ல நெறைய கொஸ்டினு இதெல்லா எல்லாமே இந்த அகாடமிய வச்சு
ஆ ஆமாக்கா அதுல யூடியூப்லயு பாத்தா சொல் றாங்க அது இல்லாம கிளாஸூ ஒன் அவர் ப பு சின்ன பிள்ளைங்க புக்கு வாங்கி படிச்சா ஓகே அதுல படிச்சா கூட அதுலக்கிற கொஸ்டீன் தான கேப்பாங்க
ம் அ அப்டி தா சொல்றாக ஆனா அது மே அது மேக்ஸலா வந்து நீங்க கி கிளாஸ் போனாதாப்பா போட்டு பாக்கலா சின்ன பிள்ளைங்கள எடுத்து படிச்சாலுமே அதே வேலயாருக்கனு நீங்கெலா படிக்கலா உங்ளுக்கு வீட்லேலா ஒன்னு பெரிய கஷ்டோ வேல பாக்கனு அதலா இல்லேல்ல எல்லாம் வீ
எது வேலை இல்லக்கா நா சும்மாதாருக்கே அது வீட்லலா பிரச்சன இல்லக்கா படிக்கிற டைம் எனக்கு அது கெடச்சிரு ஆனா யூடியூப்ல பாத்து படி ச்சாளு எனக்கு அவ்ளவா ஓகேவா இல்லக்கா சாட் ஜி பி டி இருக்கு ஸோ அதல கேட்டுக்கேட்டு அதல படிச்சிட்ருக்கே
ஓ சேரி சேரி சேரி சேரி
அதுல நம்ம என்ன கேக்குறமோ அது தெளிவா சொல்லியுத்தருமா அ தனால அதுல கேட்டு படிச்சிட்ருக்கே இல்லனா அண்ணனுங்கருக்காங்க அவங்கள கேட்டா கொஞ்சோ அவுங்ளு ஹெல்ப் பண்றாங்க அதனால அது மாரி படிச்சிட்ருக்கன்க்கா
ஓகேமா ஓகேமா நல்லா படிங்க வேலயு வாங்கிருங்க
வாங்கிர்னுக்கா அப்பதா ஃபேமிலி கொஞ்சமாச்சு ரன் பண்ண முடியு
கண்டிப்பா கண்டிப்பா ம் உம் ஒங்க ஃபேமிலிய ரன் பண்ண நீங்க உங்களுக்குனு ஒரு ஃபேமிலி வந்தா அத ரன் பண்றதுக்கு கொஞ்சோ ஈஸியாருக்கு என்ன சேரியா
அது வரைக்கிலா யோசிக்லக்கா நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேமிலின் நா யோசி க்கில இங்க அம்மா பாட்டி நானு அதனால நங்க நாங்க மட் டு ஓகே அம்மாவ கொஞ்சொ செட்டில் பண்ணிவிடனு அதனால யோச்சிட்ருக்கேக்கா
கண்டிப்பா கண்டிப்பா இதுல நா என்ன
அந்த ஃபேமிலினு வரு வ பியூச்சர்ல வருந்தா அப்பயு அ நம்ளுக் குனு ஹெல்ப் பண்ண ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ ரெண்டு பேத்துக்கு சேலரி வந்தா செரியா போகு மெயிண்டெய்ன் பண்ணிக்கலா அது அப்ப ஃபியூச்சர்ல பாத்துக்லா அப்பியு நம்ப வேலைக்கி போய் தா ஆகனுக்கா இ ப்பருந்தாலு நம்ப வேலைக்கி போய்தா ஆகனு எப்பயாந்தாலு போறது போறத்தா
போறதா இப்போ போனோம்னா நம்ம அம்மா அப்பாக்கு யூஸ் ஆகு என்ன அப்றோ போனம்னா நம்ம பிள்ளைளுக்கு தூக் குடுக்குறதுக்கு தா நம்ம யோசிப்போமே தவர என்ன
ஆ ஆமாமா போய் யாரு கையவு பாக்க தேவல்ல நம்ளுக்கு தேவனா நம்ப எடுத்துக்லா பிள்ளைங்களுக்
அவ்ளதா அவ்ளதாப்பா இந்த மோட்டிவேஷன்ட்ருந்தா போது நம்ம என்ன பண்ணிர்லா
அத் அதல்லா நறைய மோட்டிவேஷன் குடு க்கிறதுக்கு ஆளுங்களு இருக்காங்க எப்டினா டவுன் ஆகம்போதா படி கஷ்டொ ஃபேமிலி கஷ்டொ ஃபேமிலி கஷ்டத்த பாரு அப்தா ஒனக்கு தெரியு இது மாரில்லா சொல்லி படிக்க வெக்கிறதுக்கலா ஆளுங்கரு
சேரிமா அப்றோ என்னமா ஒனக்கு என்னமா படிச்சு வாங்கிருவோமா விடுமா
நல்லா படி படிக்க வெக்கற்துக்கு ஆளுங்கருக்காங்க நா படிக்கவு ஓகே அதலா அதல்லா எந்த பிரச்சனயு இல்லக்கா லைஃப்ல
ம்
லைட் ஸ்மூத்தா போகுது படிச்சா போதூ வீட்ல எல்லாருக்கோ படிக்க வெக்கிறோ நீ எது படிக்கணூ சொல்றியோ அத நாங்க படிக் க வைக்கிறோ அப்டி சொல்ற அளவுக்கு வீட்ல ஆளுங்க ‌இருக்கிறாங்க அதனால அதெல்லா எந்த கவலை இல்லக்கா
கவல இல்ல வேல வாங்குறதா இப்ப கவல அப்ப நீ உன்னோட இதுலதா இருக்கு
நானூ படிச்சி எழுதர்த்துக்கு ரெடியா இருக்கே வேல கிடைச்சட்டா போதும் சந்தோஷமா இருப்பே
ம் அதுக்கு நீதான் ட்ரை பண்ணனூ நீதா ஹாட் ஒர்க் பண்ணனூ என்ன எல்லாம் மொ ம உன்னோட ஹார்ட் ஒர்க் அதிகமா இருந்தா வீட்டு சப்போர்ட் ஃபுல்லா உனக்கு இருக்கூ பண்ணி பிக்கப் ஆயிர்லா வந்துர்லா ஒன்னூ பிரச்சன கிடையாது
ஆமாக் ஆனா இப்ப காலேஜ் போயிட்டு வரதே டைம் இப்தா காலையில எட்டு மணிக்கு போன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு அது போயிட்டு வர ட்டிரவலே டயர்ட் ஆயிப்
அதா சொல்லுங்க ம்
ஒன்னவர் டிராவல்கா அப்டியே பஸ்ல வரறதுக்குள்ளியே போதும் போதுன்னு ஆயி அப்பா வீட்டுக்கு வந்துட்னே அப்பா தூங்கிர்லாமா அப்டின்ற மாரியே மைண்ட் இருக்கு
ஓ வெளியூர்னா நீங்க பேசாம ஒரு ப் பசங்களா சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி படிக்க வேண்டியத்தான வீட் ல விட மாட்டாக
ஆ இப்ப ஓரோ பொண்ணுன்றதால இப்டி தனியா அனுப்பி சேஃப்டி இல்லாம இருக் கோ சொல்லிட்டு விடமாட்டாங்கக்கா காலேஜ் பஸ்தாங்கா வீட்டுக்கிட்டே வருது அதெல்லா எந்தப் பிரச்சன இல்ல காலேஜ் பஸ்லியே போயிட்டு வர்றத் தா அதனால அதெல்லாம் எந்த பிரச் பனை இல்லங்கா
பயங்கர சேஃப் செக்ரூட் டியா வச்சிருக்காக அப்புறோ என்னமா கொஞ்சோ டயர்டா இருந்தாலூ படிச்சிருமா வீக் ஆ மித் தனாள் இந்த லீவ்னால எடுத்து படிச்சிட வேண்டியதான்னே காலேஜ் டையத்துல போயிட்டு வந்துட்டு உன்னால பண்ண முடியலைன்னா பிளஸ் டூ வரேயே ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு இஹ் இப்ப காலேஜுக்குமா அப்படின்னு இருக்க வேண்டியத்
அப்பக்கூட கஷ்டப்பட்டு எப்டியே படிச்சு பாஸ் ஆகி போயிட்டே ஆனா இந்த காலேஜ்ல தாங் க்கா ஃபுல் அண் ஃபுல் இங்கிலீஷ் மட்டுந்தா
ஆ
நா ஒவ்வொன்னூ வீட்டுக்கு வந்து அதப் அத தமிழ்ல பாத்து படிச் சி அப்புறமே இங்கிலீஷ்ல மனப்பாடோ பண்ணி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் கா அதனால எனக்கு அங்க காலேஜ் போனோட்னே இங்கிலீஷ்ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கஷ்டமா இருக்கு
ஆ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் மட்டூ அப்டி இருக்குண்டா அப்புறோ போக போக பிக் அப் ஆயிரும் எதுவுவ்மே ஃபர்ஸ்ட் கஸ்டமா தா இருக்கோ பரம்பர ‌அதப் பண்ணியா
ஆமாக்கா ஃபர்ஸ்ட் யர்ல ரொம்ப தா கஷ்டபடுத் இப்ப எல்லாரூம் எங் கூட இருக்கவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் எல்லா நல்லாப் படிக்கிறாங்க என்னால அந்த எடத்துல மு டியல என்னடா இது ஓடிர்லாமா அப்படின்ற மாரில்லா ஃபீல் ஆனுச்சு
ஆஹ் ஃபர்ஸ்ட் அப்படிதா இருக்கோ அப்புறப்போ
செரி ஓகேங்க்கா பாய்
ஓகே போனா ஓகேடா பாய் டா
ஆய்